நல்லாருக்கே பீச்ச பத்தி சொல்ல மறந்துட்டே அதுனால தா
சொல்லுங்க சொல்லுங்க கண்டிப்பா சொல்லுங்க கேக்கறே கேக்கறத்தா நா இருக்கே
ஆ அந்த பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனோ இல்லையா அங்க நைட்ல எல்லா உக்காந்துட்டு இது பண்லா விள்ளாட்லா செய்லா ரொம்ப தண்ணிக்குள்ள எறங்குறது த்தா பய பயப்பட்னு ஏனா கொஞ்சோ அலலா மேல வந்துருக்கு நிலா வெளிச்ச த்துல் பாக்க அவ்ளோ நல்லாருக்கு
ம்
அப்றோ அங்கியே மீன்னெல்லா எடுத்துட்டு வந்து மீன் எடுத்துட்டு வந்தன்னா அ படகு காலைல வரும்போது அந்த போட்டெல்லா வந்து கர ஓரமா நிக்கு
ஆ
அந்த எடோ எல்லா கூட அங்கே தா இருக்கு நாங்க ரூம் போட்ருக்குற எடத்துலே
இதுவரையு எனக்கு நைட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லப்பா பகல்ல போயிருக்குறே ஈவினிங் கூட போயிருக்குறே ஆனா எனக்கு நைட்ல கடல் பாக்ணுன் ரொம்ப ஆச அது எப்டி இருக்குது நா அத ஃபீல் பண்ணதே இல்ல ம்
சென்னை மெரினால வந்துட்டு நம்முளுக்கு அத மாரி இல்ல ஆறு எட்டு மணி பத்து மணி ஆனா நம்ப க்ளோஸ் பண்ட்டு அனுப்பிடுவாங்க
ஆ ப்பா ஆமா கொஞ்சோ டேஞ்சர் இல்லைங்ளா ரொம்ப பெர்சு
இங்க வந்துட்டு அத மாரி இல்லைங்க போலா அது ஒரு ரீசனுக்காகவே நாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து வர்ஷமா ஏழெட்டு வர்ஷத்துக்கு மேலயு நாங்க வர்ஷோ வர்ஷோ போயிடுவோங்க அங்க
ட்ருக்குல
அ அஞ்சு ரூபா பரோட்டாங்க சாப்புர்ற எடத்துல
அடேங்கப்பா சூப்பருங்க யாருங்க அவ்ளோ நல்லவங்க அஞ்சு ரூபாய்க்குலா விக்கிறாங்க
அந்த பக்கல்லாமே ஃபுட்டு வரைக்கு ஓரளவுக்கு கொஞ்சோ கம்மியாருக்குங்க
எங்க மெரினாங்ளயா
இல்லப்பா நானு
ஆ பாண்டிச்சேரில சூப்பருங்க ஃபுட்டு சூப்பரு ரோடு கிளீனாருக்கு ஆட்டோலா பாத்திங்ளா செமயாருக்கு அங்க கேப் மாரிக்கு இங்க நம்ம நார்மல் ஆட்டோ வந்து அங்க வந்து ஆட்டோவே கேப் தா பத்து பேர் பதினஞ்சு பேர் சேஃபா ஒக்கான்ட்டு போலா பரவால்ல எனக் புடிக்கு அங்க பாண்டிச்சேரி வந்து இங்க ஊரே வந்து ரொம்ப பிளசன்ட்டாருக்கு பீச்சு க்கு பீச் கூட கிளீனாருக்கு பாருங்க அங்க
அதுதாங்க சொல்லிட்ருக்கே அங்க தா நைட் டைம்ல நம்ப போய் சாப் ப்டுவோ செய்வேன்ட்டுனு
ம் நெறைய வெளிநாட்டுக்கார் தாங்க பா பாண்டிச்சேரிலே வீடே கட்டி உட்டுக்குறாங்களா அத பத்தி கேள்விப்பட்டிங்ளா
ஆ அது ஃப்ரெஞ்சு கால்ணின்னு அந்த பக்கோ போய் பாப்போங்க அந்த வீடுங்கலா பாக்கலா அந்த தெரு தெருவா போவோ வாங்கி சாப்ட்டுட்டு அப்டியே வீடெல்லா பாத்து ரசிச்சுட்டு அங்க ஃபோட்டோஷூட்டெல்லா வேற எடுக்குறாங்க
ம்
அப்றோ அங்கருக்குற ஒரு பீச் ச்ல காந்தி செல இருக்கு பிரெஞ்சு காலனி பீச்சாண்ட அதெல்லா பாப்போங்க அதிகமா வெளி எடத்த சுத் தி பாப்போ இந்த முற போம்போது மாங்ரோஸ்ட் ஃபாரஸ்ட்டுனு ஒரெடத்துக் போனோங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ன்னு அதாவுது அந்த செடிங்ளுக் ள்ளேயேருக்கு அந்த ஆறு ஆ ஏரி அதுக்குள்ள போயி கடலு ஏரியு ஒன்னா கலக்குற எடோன் சொல்லிட்டு கூட்டிட் போய் காமிச்சாங்க
ஆ ஆ ஆ
அது நல்லாருந்துதுங்க அந்த எடோ கூட்டிட் போய் காமிக்கவு அப்றோ ஒரு பட எடுத்த சீனுன் சொல்லிட்டு பொன்னியின் செல்வன் பட ஒரு சீன் எடுத்தாங்கன் சொல்லிட்டு அந்த எடத்துக்கு போய் பாத்தோங்க
ஆ
நல்லாருச்சிங்க
பரவால்லைங்க பரவால்லைங்க நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க
அது வி முடிச்சுட்டு சொல்றே இருங்க பாண்டிச்சேரி கதைய விட்ருங்க
ஆ
அதுக்கு முடிச்சுட் நாங்க வயநாடு போனோம்பா
அய்யயோ ஆ வயநாடு கேர்ளாவாச்சே
ஆமா வயநாடு மாதேஸ்வரமல ரெண்டு எடத்துக்கு போனோ
ஆ
அதுல மாதேஸ்வரமல போனோ அ ஒரு இருந்துட்டு வந்துட்டோ ஒரு நாளு வயநாடு போனோ பாருங்க அந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுல மலை
ஆமா ஆமா நெறைய பேர் எறந்துட்டாங்ள அப்டியே வீடோட போய்ர்ச்சுங்ளா அதான ஆ ஆ நடந்தா
அது போய் பாத்தங்க நீங்க அப்டியே கொஞ்சோ வெளிய வந்து பேசுங்க
செரிங்க செரிங்க தோ வன்ட்டே
நா உங்க வீட்டுக்கார்கிட்ட பேசறனானே தெரியமாட்டன்து
இவ்ரு திடீர் திடீர் டிஸ்டர்ப் பண்ணிட்றாங்க என்னங்க பண்றது
அப்போ நீங்க ஃபோன் அவருகிட்ட குடுத்தீங்கன்னா நானு அங்க பேசிக்கிறேங்க
நீங்க வேண்ணா அடுத்த கால்ல அவருகிட்ட பேசுங்களே வாழ்க்கையே வெறுத்துடுவீங்க பாருங்க ஏன்டா பேசணுமோ இக்கணு அந்த மாரி பேச்சுவாரு
அவரு வேண்ணா அந்த மாரி நெனைச்சிகுவாருங்க நா பேசுற பேச்சுல இனிமேலு உங்கள தொல்லயே பண்ண மாட்டே தயவு செஞ்சு நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்ற அள
ஓ நீங்க அந்த மாரி டார்ச்சரு பண்ணிடுறீங்களா செரிங்க செரிங்க இந்த மாரி ஆள் தா வேணு வாங்க கோத்து விட்டுர்றே நல்லா கேளுங்க ம் அது ஜெமினிய வச்சு கேளுங்க நல்லா
ஆமாங்க ஜெமினி ஆப்பு ட்ரை பண்ணீங்களா
இல்லங்க நா இன்னு ட்ரை பண்ணலங்க எனக்கு டைம் இல்ல அத என்னிக் கி நீங்க ஃப்ரீயா இருக்கறேன்னு சொல்லுங்க நானு பேசிதா பாக்குற அது என்னதா பேசுதுன்னு பாக்கலா நானு அன்னைக்கி சொன்னதுலெந்து எனக்கு ஆச வந்துருச்சுங்க அதுக்கிட்ட பேசுறேங்க இன்மேட்டு
நானு ஜெமினி கிட்ட உன்னப்பத்தி சொல்லி வைக்கிறே சரியா
ஆ கண்டிப்பா கொஞ் நல்ல விதமா சொல்லுங்க திட்ட போது எடுத்தோனே
இல்ல இல்ல நா உங்களுக்கு ஜெமினிகிட் ட சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்றே உனக்கு வர்ற மெசேஜ பாரு
செரிங் அ நார்மல் மெசேஜ் வருமா இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்ளா
நார்மல் மெசேஜ்ல தாம்ப்பா வரு ஆம்மா நா ரெண்டு வார்த்தைய திட்டு சொல்லி சொன்னனா அதுவு திட்டி அனுப்பி விட்ரு
அப்பிடிங்ளா சேரிங்க
உங்களுக்கு நல்லதா நாலு வார்த்த வேணுமா கெட்டதா நாலு வார்த்த வேணுமான்னு மட்டு எனக்கு சொல்லுங்க
நீங்க நல்லதாவே அனுப்புங்க அதுவே ஒரு மார்க்கமாதா இருக்கு அ நீங்க நல்லது பண்ணாவே அப்பிடிதா இதா இருக்கு சரிங்க அத்த ம் அப்பறோ சொல்லுங்க அந்த வயநாடுக்கத சொல்லுங்க
அதுதாங்க வயநாடு போனே டீ எஸ்டேட் எல்லா பாத்தோ காஃபி எஸ் டேட்டு பாத்தோ உங்களுக்கு காஃபி மரோ எவ்ளோ பெருசு இருக்கு
என்ன தென்னைமரோ சைஸ் இருக்குன் கேள்விப்பட்டிருக்க கோகோ சாக்லேட் மாரி இருக்குன்னுவாங்க
அது சாக்லேட் மரோ காஃபி கொட்ட வந்துட்டு குட்டி குட்டியா இருக்குமா
அ அ
எனக்கு அந்த டவுட்டு இருந்துது தெரில அதாவது நம்ம பன மரோ மாரி நீட்டா தா இருக்கு காப்பி கொட்ட மரோன்னு
ம்
நான் நீங்க நெனைச்சது உண்மதான அதுதான
ஆமாங்க அப்படிதா இருக்கு தே நானு டீ கேட் அந்த தேயில தோட்டோண்ணுவாங்க அத அப்போ அ அது சின்ன சின்னுசா பறிச்சி அத உலர உலர் அது அது ஒரு ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய்ட்டு அத ரோஸ்ட் பண்ணி அத பவுட்ரு பண்றது அதா வந்து டீ எல அந்த த்ரீ ரோசஸ்லா பண்றாங்கலிங்ளா அதா டீ எல காஃபி கொட்ட வந்து சின்ன சின்னச்சா எடுத்து அத தீச்சி அத பவுட்ரு பண்றதுதா காஃபி ஆனா எதுல இருந்து எந்த என்ன மரத்துல இருந்து வர்றதுன்னு தெரியாதுப்பா எனக்கு
இது வந்துட்டு நா நெனச்சிட்ருந்த பன மரோ மாரி நீட்டா மேல இருக் கு காஃப்பி கொட்ட அப்டின்தா நா நெனச்சிட்ருந்த
ஆ
ஆனா இந்த முறதா தெரிஞ்சுது அதுவு டீ எல மாரியேதா இருக்கு கொஞ்சோ எலைங்கள்லா பெருஸ் பெருசா இருக்கு செடி ஒரு ஆறடி வரைக்கு வளரு நாலடி வரைக் த்தும் செடி அதுக்கு மேலே அவுங்க ஒட்டி வெட்ட ஒட்டி விட்ருவாங்க பெருசா வளராம
ஆ
ஆ எஸ்டேட் மாரியேதா அதுலயே எஸ்ட் டீ எஸ்டேட் எப்டி இருக்கு அதே மாரிதா கா பி எஸ்டேட் இருக்குமா இருக்கு அதுலயே காஃபி பொட்ட குட்டி குட்டியா நம்ம சின்ன மரோ அதாவது எப்டி சொல்றது
ஆ
ஆ சப்போட்டா மரோ பாத்திருப்பீங்ள கீழயே இருக்கிற மாரி அப்டியே நம்மளுக்கு ரொம்ப பெருசா இல்லாம கொஞ்சோ குட்டி குட்டி மரோ அந்த மாரி பெரிய பெரிய எலையோட இருக்குதுப்பா நம்ம மல்லி பூ செடிங்க எப்டி இருக்கு செடியில கொடி இல்லாம கீழே ஏ படர்ந்துன் அந்த மாரி கொஞ்சோ பெருசு பெருசா எலையோட இருக்கு
ம்
பாக்க டீயா காஃபியானு கொஞ்சோ உத்து பாத்தா தெரியு எல பெருசா இருக்குறது வந்துட்டு காஃபி கொட்ட மரோ
ஆ
அப்டின்டுனு நானு பணமர மாரி இருக்குனு நெனச்சிட்டு இருந்தே இந்த முறை தா அதை தெரிஞ்சுக்கிட்டே இதுல இருந்துதா கொட்டை குட்டி குட்டியா இருக்குறது வருது
அது ரோஸ் பண்றது அடுத்த ப்ராசஸ் என்னான்னு எனக்கு தெரியும்ப்பா அது ரோஸ்ட் பண்ணி அத பவுடுரு பண்றதுலா நா பார்த்திருக்கே டேரக்ட் விட்டா கூட அப்பிடியே வாசனை ஒரு வாசனை இருக்கும் பாருங்க அப்பா காஃபி அப்பவே குடிச்சிட்லாம் மாரி இருக்கூ அந்த வாசனை அவ்வளோ வாசனை இருக்கு எனக்கு டீயை விட காஃபி தான்பா புடிக்கு அந்த காஃபி ஸ்மெல்லு தா வந்து அந்த வாமிட் கண்ட்ரோல் எல்லா பண்ணு ஓரளவு எனக்கு ஒரு மாரி கண்ட்ரோல் பண்ணு அந்த காஃபி ஸ்மெல்லுதா டீ குடிக்கு வராதே டீ குடிக்க மாட்டே மோஸ்ட்லி நானு குடிச்சா காபி இல்லன்னா நைட் பால் குடி பே அவ்ளோதா வேற எதுவு இல்ல
ம் நானு காஃபி கு குடிப்பே டீயு குடிப்பே இந்த வயநாடிலேதானா கேரளா பக்கோ டீ நல்லாயிருக்கு நல்லாயிருக்குட்டுனே அங்க போய் தாம்பா இந்த டீயவே நா இப்பயே இப்ப இப்டி ஒரு டீயே நம்ப குடிக்க கூடாதுன்ற மாரி ஆயிடுச்சி நம்மளுக்கு இது பழகிருச்சி அவங்களுக்கு டீ த்தூள் வாசனே பச்சையா அப்டியே இருக்கிற மாரியே தெரியுது
ஓஹோ அப்ப பால் சரியாற காய வைக்க மாட்டாங்கப்பா அங்க ஃபிரெஸ்ஷா கெடை க்கு தில்லைங்களா அதனால ஸ்மெல்லு வரு நமக்கு ரொம்ப நாள் கழி வெச்சி ட்டா ஸ்டாக்குதா அனுப்புவாங்க அதனால நமக்கு சீக்கிரக்கா அந்த ஸ்மெல் வரதில்ல
அது இல்லப்ப விஷயோ நம்மளது வாசனை க்கில்லா கலவ் கலந்திரறாங்க அது டேஸ்டுக்கு ஒரு அடிக்சன் அடி க்ஷனல்லா டேஸ்டுக்கு ஒன்னு கலக்குறாங்க
க்கு மிளகு திப்பிலி அந்த மாரி கலந்திடறாங்கோ
நா சொல்றதையே புரிஞ்சிக்கிறது இல்ல
இல்லைங்க நீங்க டீ வந்து டீ எலையில வந்து நெறைய கலக்கிறாங்க அதனால அதோட தன்மையே இல்லான்றீங்க அங்க வந்து எது கலக்காத வெறு டீய மட்டு குடிக்கிறதுனால அந்த சுவே வந்து ஒரு மாரி இப்ப அதே ஸ்மெல்லலையு இல்ல அந்த எந்த ஸ்மெல்லலையு இருக்குதுன்னு சொல்றீங்க கரெக்டா
ஆமா அதே டீ தூள்ளையு காஃபி தூள்ளையு சிக்கரிக்குன்னு சொல்லி ஒன்ன கலக்குறாங்க அது காப்பி தூள்ள கலக்குறாங்க அது கலக்குறதுனாலதா நம்மளுக்கு அது வாசனையாவே இருக்கு இல்லன்னா அதோட வாசனை அது கெடையாது ஆ அது தா நம்ம அடிக்ட் ஆயிடறோ அதனால டீ தூள்ளியு அதே மாதிரிதா நம்பர் த்ரீ ரோசஸ் த்ரீ டீ தூளாஇருக் கட்டும் மத்ததெல்லா இருக்கட்டும் டேஸ்டுக்காக ஒன்னு கலக்கறாங்க ஆனா ஒரிஜினல் டீ தூள்ல அந்த டேஸ்டே இல்லைங்க வெறு டீ தூளோட ஸ்மெல் தா வரு டீ எல வாசனைல தா வரு
ஆமா ஆ
அந்த மாரி தாங்க வந்துச்சு எந்த கடைலையு டீ குடிக்கப் புடிக்கல நாக்குல வச்சா அந்த பச்ச டீ தூள் வாசன ஆனா அவுங்களுக்கு அதுதா ஒரிஜினல் உண்மைய சொல்ல போனா அதுதா ஒரிஜினல் டி நம்ப குடிக்கிறதுதா டியூப்ளிகெட்
ஆ ஹா கரெக்ட் கரெக்ட் அது வந்து அவுங்க சுட தண்ணி ஆல்ரெடி எப்பவுமே சுடு தண்ணி வீட்ல அந்த தண்ணி ஆ நெருப்பு இருந்துட்டே இருக்குங்க அவுங்களுக்கு ஒரு இது மாரி வச்சிருக்குவாங்க அந்த ஜக்கு மாரி அத வாழ்க்க எப்டி சொல்லுவாங்க தெரியுமா அத ஜாடி அது ஆமட்டிக் காஷன் பண்ற ஜாடி ஒண்ணு எனி டைமுக்கு தொங்க உட்ன்னுப்பாங்க கீழ நெருப்புக்கீழ அந்த ஹாட் வாட்டர் எடுத்து எடுத்து அந்த டீ எலய அப்யே போட்டு அப்யே ஊத்தி குடிக்கிறதுனால அவுங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் நெறைய கெடைக்குது நம்ப அப்டி கெடையாது நமக்கு கலப்படம் பண்ணி வர்றதுனாலயோ இல்ல அதுல இஞ்சி தூளோ இல்ல ஸ்மெல்லுக்காக அந்த ஏலக்க எல்லா போட்டதுனால நம்மளுக்கு அதோட டேரெக்ட்டான ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்மெல்லு நம்மளுக்கு கெடைக்கிறதுல்ல அப்டியேதா வேற மாரிதா கெடைக்குது ஆமா நீங்க அததா சொல்ல வர்றீங்க புரியுது சேரி சேரி பரவால்ல ஊட்டிக்கு போயிட்டு நீங்க இவ்ளோ கத்துன்னு வந்துருக்கிறீங்க அடுத்த டூருக்கு என்ன போனீங்கன்னு பாத்துட்டு எனக்கு அடுத்த டூர் பத்தி கண்டிப்பா சொல்றீங்க ஓகேங்க சரிங்க சரிங்க ஆ ஆ கண் ஆ சரிங்க
ம்